ஆமா ஒரு விஷயத்து ஒரு பேசும்பது ஓகேன்னா சில விஷயங்கள் செல்லவங்க பயம் காட்டுற புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போதே அவங்க நீங்க சொல்ற பாயிண்ட் சில பாயி் எல்லாம் ஓகே ஆனா சில சங்கத்த பயம் காட்டக்க கூடாது பயம் இதுன்னா அ ஒரு லைஃப்ல புதுசா சாப்பிட பயோங்காட்டினா அது அதுக்க எப்பிடி என்ன அந்தடென்ஸன்லே ட்ராவல் பண்ண பயமா இருக்கு
அது வந்து பயங் காட்டறதில்ல இந்தந்த விஷயத்துல அலர்ட்டா இருக்கணு அதுக்காக சொல்றது என் ஃப்ரெண்டு அதுல வந்து தப்பான டெசிஷன் எடுத்துட்டானா அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆய்டு அதனால அவ வந்து இதுக்கு முன்னாடி அவ லவ் பண்ணது உள்ள மேபி லவ் பண்ணிருந்தா ஒரு பார்ட்னர் எப்டி அப்டின்னா தெரிஞ்சிருக்கு அதனால பார்ட்னர செலக்ட் பண்றதுல யாரா இருந்தாலுமே கொஞ்ச அலர்ட்டா இருக்கணு அது
இப்போ போனாலாது இப்ப நீங்க ஒரு சமைக் க்க வறீங்க சமைக்கும்போது ஒருத்தங்க வந்து ஃபர்ஸ்ட் நீ இப்டி போட்ருவ, தப்பா போட்ருவ, உப்பு அதிகமா போட்ருவ அது நீ
நா தப்பா தப்பா போட்ருவே உப்பு அதிகமா போட்ருவ அந்த மாதிரி நீ தப்பா செலக்ட் பண்ணிருவ அந்த மாதிரி எல்லா நா சொல்லல அவ வந்து பயந்துட்டு இருந்ததுக்கு ஆமா இந்த மாதிரி எல்லா இஷ்யூ இப்ப இருக்கு இதுல எல்லா நீ அலாட்டா இரு அவ்ளோதா நா சொன்னே
சேரி சேரி
இது வந்து நா வந்து சவுண்டா பேசினாதா உங்களுக் காது கேக்கு நா வந்து வாய்க்குள்ள வச்சு மொனங்குனேன்னா ஆ காது கேக்காது
ஓகே ஓகே பட் இருந்தாலு அந்த பொண்ணு சில விஷய ஆ சில விஷயங்கள்ல்லா நீங்க உங்க நீ உங்க ஹஸ்பண்ட மெயின் பண்ணி சொல்றீங்ளா யார மெயின் பண்ணி சொல்றீங்க ஹஸ்பண்டே மெயின் பண்ணி சொல்ற மாரி இருக்கு அவரு பாவோ இல்ல எனர்ஜிடி டினா பாத்துருக்கே உங்க உங்க ஹஸ்பண்ட அவங்க ரொம்ப நல்லா அவரே நல்லா பாவோ ரொம்ப
பாத்ததில்லனு சொல்றீங்க அப்ப எத வச்சு சொல்றீங்க
நா பாத்திருக்கே அதனால சொல்றே நா பாத்தனாலதா சொல்றே அவங்க அந்த நல்ல ஆளு பாவம் அப்பாவி எந்த எதுமே எவ்ளோ பிரச்சன வந்தாலு சமாளிக்க தெரியாது மன்னிப்பு மட்டும்தா கேக்க தெரியு கால்ல வுழ
ஏன்னா வந்து அவங்களோட பாஸ்ட்ல எப்படி எல்லா இருந்தாங்க எல்லாமே எனக்கு தெரியு அத வந்து டேரக்டாவே எனக்கு தெரிஞ்சதுனால என்கிட்ட அப்டித்தான போய்யாகனு இல்லன்னா நா நல்லவனு அவுங்க வந்து என்கிட்ட சமாளிக்கிலா
நா அந்த நல்லவனு சொல்ல டா டாப்பிக் பேச வரல அவங்க அவங்க அவங்க கொஞ்சோ அப்பாவி பாவோ ஏன்னா நா நறைய விஷயம் பாத்துருக்கே பா எந்த வந்து எந்த
அப்டின்னா அவங்க வந்து பாஸ்ட்லயு குட் பாயா இருந்திருக்கலா இல்ல பாஸ்ட்ல பிளே பாயா இருக்கணுனு இல்லியே அப்போ க்ளே பாயா இருந்தவ்ங்க இப்ப மட்டி எப்டி சமத்து பாயா இருக்க முடியு
அப்போ அப்போ வந்து மெச்சூரிட்டி இல்லாத லைஃபா இருக்கு அவங்களுக்கு அவங்களோட ஏஜ் அண்டு் ஏஜோட கோளாறு மெச்சூரிி பசங்களுக்கு டீன ஏஜன்னு சொல்லுவாங்கள அந்த ஏஜ்ல அவங்களுக்கு அப்பய டீனஜ் கொஞ்ச பிளே ஆஃப் ஏஜா இருக்கும்அ அந்த இதுல உங்கு மிச்ச
ஓகேனா அதுக்காக ஒரு டொண்ட்டி செவன்ல கூட ஒரு டீன் ஏஜா யோசிச்சா அது எப்டி அ அப்ப வரைக்குமே எங்க போனாலு எந்த பொண்ண பாத்தாலு வாய பொழுந்துட்டு இருந்தா அது வந்து அக்சப்ட் பண்ணிக்க முடியாது அப்ப வரைக்கு இப்ப ஒருத்தங்க
ஆ டுவெண்டி செவன்ல எல்லா அப்டிலா இருக்கு சொன்ன ஐ திங்க் ஒரு பொண்ணை பாத்தங்க அந்த பொண்ணு கிட்ட லாக் ஆயிட்டாங்க லாக் ஆகி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி
இப்போ சோசியல் மீடியால கடல போட்டது அதெல்லா
சீ அத நா சொல்ல
இல்ல நீங்க வேணா அந்த டாபிக் ஸ்டார்ட் இப்ப நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு ப்ப சொல்லணுமில்ல
அவுங்க ஹஸ்பண்ட பத்தி
அப்போ அது தப்புதானா டுவெண்ட்டி செவன் டி எல்லாமே உங்களுக்கே தெரியுது அப்ப டுவெண்டி செவன்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணது தப்புதானா அப்ப அவங்கள எப்படி இப்ப நா குட் பாய் முழுசா அக்சப்ட் பண்ணிக்க முடியு
ஓகே டுவெண்ட்டி செவன் அ நீங்க எதானா பா முக்கால்வாசி பாத்திட் தேர்டிக்கு தர்ட்டி அபௌ தேர்டிக்கு அப்றோ ஓகே
அப்ப தேர்ட்டிக்கு அப்பறோ கல்யாணம் பண்ணிருக் அவங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி எய்ட் தானா ஆகுது அப்ப எப்படின்னா ஒன் இயர்லயே அவங்கள முழுசா நம்ப முடியு எனக்கு ஒரு பயோ இருக்கும்ல்ல
ஜஸ்ட் ட்வெண்டி எயிட் ஆகுது ட்வெண்டி எயிட்ல ஓகே நல்ல பைய தா அவங்க நல்ல பைய நடக்கறது நிறையவே எல்லாத்தையு
இப்போ உங்க அவங்களோட டிரஸ்ட்ட ஒருத்தங்க பிரேக் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள நீங்க மறுபடியு எப்டி நம்புவீங்க அவங்க உங்க கிட்ட சில விஷயத்த மறைச்சிருக்காங்க அது நீங்களாவே தெரிஞ்சுக்கற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்ப திரும்ப அந்த எடத்துலே நீங்க நீங்க வந்து அவங்களளை நம்புனது பொய்யாதானான் இருக்கு
இ பாயிண்ட் க நம்மந்து பொய்யா இருக்க ஆனா சில விஷயம் வந்து இப்ப நம்ம ஆஹ் அப்டி ஏதாவது சத்த விஷயம்னுந்த தப்பா இருக்க அதனால மறைச்சிருக்கேன்னு சொல்லாம இருக்கோ ஆனா அவங்க மறைக்கன்னு எதுவுமே நெனைக்க மாட்டேங்கைக்கோ இப்போ அவங்கள பாருங்க அவங்க எதுவுமே ஒளிக்க மாட்டாங்க எல்லா எதுனாலும ஒப்பன் ஒப்பன் வத்துறதாருங்க அது அவங்க ஒய்ஃப்ட்ட இது சுற்றி ஒய்ஃப் மேல பயங்கரமா லவ்ல இருக்கிறவங்களாருக்கு அதாவது அவங்க ஒய்ஃப் பின்னாடியே சுத்திட்டு வருவாங்க அவங்க இப்போ எங்க எ சொல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலு வீட்லேயே எந்த பிரச்சனையா இருந்தாலு அஹ் அவங்க தான வந்து கெஞ்சிட்டு இருக்
அது ஓகே சார் ஆனா வந்து லவ் பண்ணும் போது அப்போதா நாங்க லவ் பண்ணி அவ்வளோ வந்து ப்ராப்ளம் எங்க வீட்டுல போயிட்ருக்கு அந்த ப்ராப்ளத்தலயுமே அவங்க பெருசா எனக்கு வேண்டிய ஸ்ட்ராங்கால்லா வீட்டுல பேசுனது கெடையாது உங்களுக்கே தெரியு ஆனா நா வந்து ப்ரோப்லம் பண்ணி அவ்ளோ ஸ்டராங்கா இருக்கும் போது அவங்களுக்கு அலையன்ஸ் வந்த பொண்ணு மெசேஜ் பண்ணச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்றது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசுன ஷாட் வந்து ந ரீட் பண்ணாம இருந்தப்போ அதை பிளாக் கூட பண்ணல அப்ப அத வந்து எங் கையில இருந்து நா பாத்திரக் கூடாதுன்னு ஏ கையில இருந்து பிடிங்கி டெலீட் பண்றாங்க அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே எதுவுமே இல்லைன்னா அவங்க எப்படி அத டெலீட் பண்ணணும்னுன நினைப்பாங்க
சரி அதல்லா என்னாதுனா நாந்தா சொல்றனா இப்போ எங்க அந்த அந்த இதி எப்படினு தெரியல பைய அந்த பையன் ஓகே நல்ல பைய அவள தா தெஞ்சவ அதுப்ப அவன் பையன் அப்பாவி அவ் ஓ பொண்ணு வேலைல அதி அதா ஒய்ஃப்ம் எல்லா திட்டு வாங்குவோ அடிவாங்கு எல்லா அமைதி அப்பாவி கொழந்த சரி அது என்னாவோ வுடுங்க நீங்க வேற என்னா என்னா ரெசிபி ஏதோ சொல்றிங்க பிரியாணி எப்படி பண்ண உல்ல எனக்கு கீரைஸ்சு சாப்படணு போலா இருக்கு கீரைஸ்சு நல்லா பண்ண
நான் வந்து ரெசிபி சொல்றேன்னெல்லா சொல்லவே இல்ல நீங்கதா குக்கர்ல பண்ணுவீங்களா இல்ல நார்மல் குண்டான்ல பண்ணுவீங்களா
ஹலோ செல்லவங்க வந்து தெரயலேம்மா சொல்லுவாங்க ஏன்னா செலவங்க வந்து தம் போடுறது இந்த பண்ணி ஏதோ மேலே வச்சு தோசை கல்லெலா மேல வச்சு அப்படி போடுவாங்க அப்பல்லா அதெல்லா பிரியாணிக்கா அல்ல இந்த நெய் நீ ரோஸ்
ஆஹ் அந்த பிரியாணி க்குதா அப்டி பண்ணுவாங்க
ஓ கீரைஸ்க்கு அப்டி பண்ணமட்டாங்க
இல்ல இல்ல
எப்டி ஜஸ் குக்கரல விசில்ண்ட ஜம் பவுடர் அதெல்லா இல்ல
ஏண்ணோ குக்கர்ல வெச்சோம்னா பம் போடுறதெ எல்லா பெருசா பண்ண மாட்டாங்க அது சும்மா ஒரு தவால வச்சு லைட்டா ஹீட் பண்ணி எடுப்பாங்க அவ்வளோதா நார்மல் இதுல வச்சோனா ஆ கொஞ்ச த இது போடுறதுக்காக வெண்ணய மேல வை ப்பாங்க இல்ல அதுக்கு மேல வெயிட்ட தூக்கி கொடுத்து அதோட ஆவி வெளியே போகாத மாதிரி தம் போடுவாங்க
செரி செரி பிரியாணி பொருத்தல நிரைய டிஃரெண்ட் டிஃப்ரொண்டா ஒவ்வொருத்தரு ஒரு கேட்டகிரில பண்றாங்கல்ல
ஆமா அதல்லா நெறைய ஸ்டைல் இருக்குல்ல இப்ப ஹைதராபாதி பிரியாணி ஆஹ் சிக்கன் தாம் பிரியாணி அந்த மாதிரி நெறைய வெரைட்டி இருக்
தலப்பா கட்டு பிரியாணி
அந்த மாதிரி நெறைய இருக்குங நல்லா ஒவ்வென்னுமே விதம்த பண்ணுவாங்க எல்லாமே சேம்லா இல்ல
தொறந்து பாத்த தெரி யும் தம்பி
அம் பண்றது என்ன பிரியாணின்னு எனக்கு கே தெரியாது ஆனா எல்லாரும் பண்ற நார்மல் பிரியாணி தா நானும் பண்றது ஸ்பைசஸ் ஆட் பண்ணி எல்லாம் நார்மலா பண்றது
செரி செரி லீவ் டேஸ் லா அடிக்கடி பண்ணுவ நீங்க அது நல்லா ஆக்கும் பட் பிரியாணி பண்ண தெரியல உஹம்
ரொம்பவே வேலை ஈசி இல்ல அதனால அது வந்து டேஸ்ட்டான் இரு வேரும் கீ மட்டும்னா எப்படி டேஸ்ட்
ஓ அதுமே ஷேம் புரோசிடியர் தானே டிஃபிரென்ட் டா
ம் இல்ல சேம்லா இல்ல கொஞ்சம் டிஃபெரெனெட் தா இதுல டொமேட்டோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வேறும் ஆனியன் மட்டும் போடுவன் ஜிஞ்சர் கார்லிக்
எதுல டொ எதுல டொமேட்டா எதுவுமே ஆட் பன்னமாடிங்க எதுனா சொல்றீங்க கீரைஸ்
கீ ரைஸ்ல டொமாட்டா யூஸ் பண்ண மாட்டோம் ஓன்லி ஆனியன் மட்டும் தா நா யூஸ் பண்ணுவேன் அப்புறமேட்டு ஜின்சர் கார்லிக் வந்து ஹா கீ ரைஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி ஜின்ஜர் மட்டும் வேற ஸ்பைசஸ் எதுவுமே அட் பண்றது இல்ல ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம் மத்த மாதிரி ஆஹ் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம் இதுல ஒன்லி ஒரு காரத்துக்கு பச்ச மிளகா போடுவோம் அவ்ளோதா
சரி சரி அது ஏன் பச்ச மோளகா போட்ட சில சிலவங்க பச்ச மிளாகா போடறாங்க ரெட் சில்லி போடும் போது என்ன உழப்பாங்கல்லா
உம் இல்ல அந்த அளவுக்கு நா வந்து லைட்டா கீறிதா போடுவேன் ஆனா அந்த அளவுக்கு உரைப்பு இருக்கிற அளவுக்குலாம் நா போட்டதுல்ல ஆஹ் ரொம்பவே மினி நல்லாதா எடுத்துப்பே
ஒக்கா ஒ சேரி சேரி அப்ரம் கம்பியா
ஆமா நீங்க வந்து காரம் அதிகமா எடுத்துப்பீங்களா நீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா பச்ச மிளகாய்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம்
சேரி காரம் அப்படி அதிகமா எடுத்து வங்கள சிலவங்க என்ன சொல்ல சில சில இது ஸ்பைசியா இருக்கும் சில நீ இதெல்லாம் அது ரொம்பக்காரதாம் நார்மலா பிஷ் கரிலாம் வச்சாங்கன்னா நா அது சில பே எல்லாம் காரமா வந்தா நல்லா இருக்கும் அந்த இல்லாம்
எனக்கு வந்து நா எதுலயுமே அதிகமான ஸ்பைசஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும் அத விட ரொம்ப அதிகமா இருந்தாலும் நான்
உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே மீடியமா அழக்க வே
காரமா சின்ன வயசுலே சாப்பி பழகுனவங்க அதிகமான ஸ்பைஸ் இருந்தாதா அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்ப கம்மியான ஸ்பைஸே போதும் நமக்கு
என்ன காரமா
கம்மியா இருக்கணும் ஏன்னா அஹ் அது வந்து சீக்கிரமா நம்ம இன்டெஸ்டின் பாதிப்பு அதிகமா காரம் எடுத்துக்கிறது எதுவுமே நம்ம மினிமமா எடுத்துக்கறதா நல்லது சால்ட்
அத அது அது எதுக்கு கெல்த்துக்கு ஈக்குல எல்லாமே பாடி மெய்ன்டன் பண்ணிகிட்டா ஹெல்த் ரொம்ப இருக்கு இப்ப சுகர் சுகர்ந்த ஓய்ட்டு சுகர் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதல்லாம் கம்மி பண்ணப்பா அ இது அவ வச்சுக்க கம்மி பண்றது ரொம்ப இந்த மாதிரி காரம் ஓகே அது எனக்கு தெர்ல
சால்ட்டுமே அதிகமா போட்டு சாப்பிட கூடாது சால்ட்டுமே ஒரு லிமிட்டடாதான் இருக்கும் அதிகமா சால்ட் நம்ம எடுத்துக்க கூடாது பாடில ஸ்டோர் ஆச்சுன்னா அந்த அதுவுமே நமக்கு ப்ராப்ளமாதான் வந்து முடியும்
ஓ காரம் அது ஒரு ப்ராப்ளம் ஆகுமா மண் அதுவும் மண்டே ஸ்டோர் ஆகுமா
காரம் அதிகமா எடுத்தா நம்ம மெயின்டர் ஸ்டைன் உங்க அல்த இருந்துச்சுன்னா வயரல்லாம் ஏரியும் அது இன்னும் உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் அல்சர் வராம பாக்குறது பெட்டர்
இ அதுல காரம் நல்லது வராது என்ன வித்தியாசம் எத வச்சு
என்ன
ததுல